அலோஞ்சோழி எப்டி இருக்கீங்க நா ரொம்ப நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லாரு
ஆமா தோழி சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா தோழி
ஆமா தோழி சாப்ட்டாச்சு சாப்டுட்டுதா தோழி உக்காந்துருக்கே
ஓகே தோழி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அங்க
எங்க வீட்டுல வந்து எனக்கு ஸ்பெஷல் கடையாது ஸ்பெஷல் கடையாது தோழி
ஓகே அப்ப என்ன சாப்டீங்க தோழி
எனக்கு வந்து எங்க வீட்ல எனக்கு தயிர் ஊத்தி தந்தாங்
ஓக்கே ஏ தோழி ஒடம்பு எது சரி இல்லையா தோழி
ஆமா தோழி நேத்து நைட்டு பேர்ட்ரிப் அடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க டாக்டர் வந்து எதும் சாப்ட கூடாதுன் சொன்னாங்க தோழி ஒரைப்பா
ஃபுல் ஜுஸா ஐட்டம் சாப்ட்றீங்களா தோழி
ஆமா தோழி அது வந்து உரைப்பா எதுவு சாப்ட கூடாது அப்டி சொன்ன காரணத்தினா தயிரு அந்த மாரி எனக்கு மட்டு ஊத்தி சாப்டன் தோழி
ஓக்கேக ஓக்கே தோழி அப்றோ எந்தாச்சு பிஸ்னஸ் எதாச்சு பண்றீங்களா தோழி
ஆமா தோழி நமக்கு நறைய பிஸ்னஸ் இருக்கு தோழி எல்லாத்தையு எந்த ஒரே ஆளா மெயின்டெய்ன் பண்ண முடியாதுல்ல தோழி அதா இப் இப்ப வந்து அசிஸ் ஸ்டன்ட் வெச்சிருக்கே நெறையா ஆஃபரு போட்ருக்கே அசிஸ்டன்ட் வேலைக்கு நீங்க வந்து எங்க பிசினஸ்ல ஜாயின் பண்றதா இருந்தாலு பண்ணலா தோழி
அப்டியா தோழி என்ன மாதிரி ஆட்கள் வந்து எ எடுக்குறீங்க நீங்க
நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தாலே போது தோழி
ஓக்கே தோழி ஓக்கே நா நல்ல கம்யுனிகேட் பண்ணுவ தோழி இங்கிலிஷ் தமிழ் எல்லா லாங்குவேஜ்மே தெரியு உங்களு கெதாச்சு வேக்கென்சி இருந்தா சொல்லுங்க தோழி
எப்பவு நம்ம பிஸ்னஸ்ல வேக்கென்சி உண்டு தோழி
எங்க ப்ராஞ்ச் உங்களுக்கு வந்து துபாய்ல இருக்குதா தோழி நா அங்கதா செட்லாயிருக்கே அதா
ஆமா சவுதி அரேபிலே இருக்குது துபாய்ல மலேசியால மூணு எடத்துல எங்களோட ப்ராஞ்சு தா நம்பர் ஒன் தோழி
ஓக்கே ஓக்கே தோழி
ம் இது வந்து இந்த ந நா நம்பருக்கு தொடர்பு கொள்ளலா உங்களு வேக்கன்சி வேணுனா
ஓகே தோழி கண்டிப்பாக கண்டிப்பாக தோழி ம் ம் ம்
என்ன நம்பி வர்றவங்கள நாங்க என்னைக்குமே வெறுங்கையோட அனுப்ப மாட்டோம் தோழி
கண்டிப்பா தோழி எப்பவுமே அப்படிதான் தோழி இருக்கனும் நம்பி வந்துட்டாங்கன்னா எப்பவுமே நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது தோழி
ஆமா தோழி
உம் கண்டிப்பா உங்க லைஃப் எப்படி போகுது தோழி லவ் ஏதாச்சும் உண்டா எப்படி லைஃப் எப்படி இருக்கு பெர்சனல் லைஃப்
பர்சனல் லைஃப்லன்னு சொல்லிக்க முந்தி உண்டு தோழி பர்சனல் லைஃப் இப்ப பர்சனல்னே ஒண்ணும் கிடையாது தோழி
எல்லாமே பப்ளிக் தான் தோழி அப்படி இருக்கு கூடதுல தோழி எல்லா விஷயமே பிரைவேட்டா வைக்கிறது தான தோழி நல்லது
பிரைவேட்டா இருந்த தான தோழி பிரைவேட்டா இருக்கும்
ஓகே அப்டியா ஓகே தோழி ஓகே இருந்தாலுமே நம்ம பழைய லைஃப்ல எதுவுமே யாருட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது தோழி அது ஒரு லைக் ரொம்ப ஒரு மைனஸ் பாய்ண்ட் தோழி
வலி தான் தோழி
கண்டிப்பா அப்ப டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க நீங்க
ஆமா தோழி
அதுல இருந்து மீண்டு வரலாம்லா தோழி நறைய ஐடியாஸ் இருக்கு அதுலேந்து மீண்டு வர்றதுக்கு
மீண்டு வர்றதுக்கு மறக்க முடியல தோழி நம்மோண்ணு நினைச்சாலும் அது அப்படியே நியாபகம் டக்குன்னு ஏதாவது ஒரு இதுல ஸ்ட்ரைக் ஆகி நியாபகம் வந்துட்டு போகுது தோழி
ஓகே ஓகே தோழி அது அப்படிதான் இருக்கும் அது ஒரு பிரச்சனை இல்ல தோழி நம்ம வேற யாராச்சும் வந்து நமக்கு போக்கு தரொம்போ அப்படிதான் இருக்கும் இனி இப்ப யாராவது பெர்சன்ஸ் வரும்போது உங்களுக்கு அது வந்து மறக்கலாம் மாறலாம் ஆ சரி
அப்டிலாம் கிடையாது தோழி ஆழ் மனசுல எது இருக் கோ அதுதான் தோழி கடைசி வரைக்கும் இருக்கும்
ஓகே ஓகே தோழி அப்ப நீங்க ரொம்ப புண்பட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரி தோழி அதை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாம்
ஆமா தோழி
ஏன் தோழி வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க தோழி
வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி உங்க வீட்ல
எங்க வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க தோழி எந்த மாதிரி ஒர்க் பண்றாங்களா இல்ல வீட்ல எல்லாரும் சும்மாதான் இருக் காங்களா
வீட்ல வந்து அ அப் அம்மாவும் அப்பாவும் ஒர்க் பண்றாங்க அண்னே வந்து ஃபைனல் இயர் தோழி
ஓகே ஓகே தோழி அப்ப எப்படி நீங்க பிசினெஸ் ரன் பண்றீங்க அண்ணாதா சின்னதா தானே இருக் ப்பீங்களா
ஆமா அது வந்து எல்லாமே தறமைதான் தோழி காரணம் வயசு முக்கியம் இல்லத் தோழி நம்மளோட அறிவு அதுதான் முக்கியம்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி
பதினெட்டு வயசுல எல்லாரு ஆபிஸே வடச்சென்ன வச்சு நடத்துறாங்க தோழி
ஆமா தோழி கண்டிப்பா எனக்கு இப்ப சின்ன பிசினஸ் பிளான் எதுவு இல்ல தோழி சேலரி பர்சன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலான் தா இருக்கு தோழி இப்பல்லா ஒரு எடத்துல எனக்கு மெஹந்தீல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு தோழி இப்பனா ஒரு எடத்துல போட்டு குடுத்துட்டு வந்த அதே கொஞ்சோ நல்ல ஒரு வருமானந் தா ஆமா தோழி கண்டிப்பா ஆ சூப்பர் வருமானோ அதுல இது ஒரு என்கேஜ் மெஹந்தி மேடம் சின்னத தா கம்மியாதா போட்டுருந்த தோழி
எவ்ளோ வாங்குவீங்க
நாங்க சார்ஜ் பண்றது வந்து ஃபிரைடலுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரு தோழி மத்தபடி நார்மலா கம்மியா போட்றாங்க அப்டின்னா பிரண்ட் ஹான்ட்டுக்கு டூ ஹாண்ரட் பேக் ஹேன்ட்க்கு டூ ஹண்ரட் அப்டிவெச்சி ஒரு ஹாண்டுக்கு போர் ஹண்ட்ரட் வாங்குவோ தோழி சோ இன்னக்கி நா பிராண்ட் ஹேண்ட் மட்டுந்தா போட்ட தோழி ஷோ போர் ஹண்ரட் தா தோழி பெருசு பெருசா நம்ம வந்து ப அவுங்ககிட்ட இருந்து வாங்குறது இல்ல தோழி கண்டிப்பா எல்லாருடைய நா கஷ்ட நஷ்டோ புரிஞ்சிதா ஆமா தோழி நம்ம போட்ற ஒரு மெஹந்திக்கி நம்ம அவ்ளோ எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமா வாங்கறணு அப்டின்னு அவசியோ இல்லல்ல தோழி
ஆமா தோழி அதுவு கரெக்ட்டு தா
நா என்னுடைய டிராவல் சார்ஜ் என்னுடைய கோன் ப்ரிபரேஷன் சார்ஜ் என்னுடைய கொஞ்சோ என்னுடைய உழைப்புக்கு உள்ள சார்ஜ் கம்மியா தா தோழி வாங்குவே
ஆ இந்த காலத்துல யாரு இப்பிடி இருக்க மாட்டாங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா யாருமே இல்ல எனக்கு தெரிஞ்ச எங்க சொந்தத்திலயே வந்து எல்லாமே சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சிக்கி வாங்கறாங்க தோழி நா எப்பவுமே அப்டி கெடையாது இது வரைக்கு கம்மியா தா வாங்கியிருக்கே இனியு கம்மியா தா வாங்குவ தோழி
ஓசிலலெல்லா போட்டு குடுப்பீங்ளா தோழி
என்ன தோழி
ஓசில எல்லா
சும்மா ஆமா கண்எ டிப்பா தோழி எ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே நா சும்மாவே தா தோழி போட்டு வுடுவே பங்க்ஷன் வராண்டா ப்ரெண்ட்ஸ் கைய தூக்கிட்டு வந்துருவாங்க கோணுக் கூட பைச தர மாட்டாங்க தோழி நஷ் ட்டத்துக்கு தா போட்டு குடுப்பே
இருந்தாலு இந்த மாதிரி தாராள மனசு யாருக்கு வராது தோழி
ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா தோழி முன்னாடி எனக்கு ரொம்ப அதுல ஒரு ஒரு அனுபவோ இல்ல தோழி கோன்னு ரொம்ப லீக் கடிக்கு அந்த மாரி இருஞ்ச்சி தோழி இப்ப அப்டியெது இல்ல எல்லாத்திலியு பர்ஃபெக்டா இருக்கு என் மனசு அளவுக்கு
ரொம்ப இப்பிடிதா இருக்கணு தோழி ரொம்ப
ஆமா தோழி கண்டிப்பா தோழி எனக்கு தெரிஞ்சி ஒருத்த ஒண்ணுக்குதா காலேஜ் காம்பிடேஷன்ல தா சேந்துச்சி தோழி ஓவர் கான்பிடன்ஸ் ஆமா என்னுடைய மாட் இவளே இன்ஸ்பிரேஷனா வெச்சி இருந்தே தோழி எனக்கு அதுதா ஆச்சரயோ
ஆமா தோழி எல்லாரு உங்கள பாத்துதான தோழி இன்ஸ் ஃபயராவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அப்டி ஆகணுன் தா நா எதிர்பாப்பே தோழி ஆ என்ன தோழி
ஜெயிக்றோமோ தோக்குறமோ தோழி ட்ரை பண்ணனும்லோ
ஆமா தோழி கண்டிப்பா ட்ரை பண்ணணு தோழி அதா நம்மளுடைய பாலிசி ம் அப்புறோ வேற என்ன தோழி எதாச்சு தோ இருக்கிற உங்களுக்கு லைஃப்ல அட்வைஸ் எதாவ்து சொல்னு நினைக்கிறீங்களா
அட்வைஸ்ன்னு சொல்லே எப்பவு போல சும்மா இருக்க வேண்டியதா தோழி
ஐயையோ அப்டியா தோழி சொல்றீங்க
நம்ம கையில நம்மோ நிக்கணு தோழி ஒரு படுச்சி முடுஞ்சோனே சும்ம வீட்ல இருக்காம வேலைக்கி பேயி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா பினான்சியலி நம்ம எப்பவுமே நல்ல ஸ்டேட்டஸ் ல ருக்கனோ
ஆமா தோழி நம்ம கைலியாது அட்லீஸ் கொஞ்சோ க சேலரியா கெடைக்கணு அந்த மாதிரி தோழி
ஆமா தோழி ஆமா கண்டிப்பா தோழி ம் ம் ஓகே ஓகே தோழி
தலை அது நம்ம சம்பாச்சது அப்டினு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்லா தோழி
ஆமா தோழி கண்டிப்பா தோழி ஆனா அது நமக்காக யூஸ் பண்ண முடியலனா கொஞ்சோ கஷ்டமாவு இருக்கோ தோழி நமக்கு தேவ வுல்லநேரோ அந்த பைசா யூஸ் பண்ணணோ தோழி
அதுவு கரெக்ட்டு தா நம்மோ சம்பார் ரிச்சு நானோ எங்க ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு வருஷ முன்னாடி நெனைக்க தொழி டுவெல்த்ல லவ ட்வெல்த்தோ லெவன்த்தோ நா படிக்கும் போது தோழி எங்க ஊர்லருந்து மெஹந்தி போட்டு உடு டேய் இதுக்கு ஆ ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குனே தோழி எத்ன ரெண்டு ஹேண்டு
ரெண்டு ஹேண்டுக்கு வேற இன்னொரு பிள்ளைக்கு சேத்து போட்டு ஃபை ஹண்ட்ரட் வாங்கினே தோழி
ஓகே ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டீங்களா தோழி
ஆமா தோழி சும்மா நார்மல் சிம்பிள் டிசைன்தா ரெண்டு கைக்கு போட் டோன்னே வேற அந்த பிள்ளையோட தங்கச்சு வந்து போட்டு கேட்டுச்சு
ஓகே எங்க தோழி எந்த எடத்துல இந்த மாரி வாங்குறாங்க அவ்ங்க சொந்த ஊர்லயா தொழி
ஆமா தோழி சொந்த ஊர்ல தா
ஜோ ஆர்டர்ஸ் ஏதாச்சு வந்தா கண்டிப்பா காண்டெக்ட் பண்ணுங்க தோழி இந்த நம்பருக்கு
ஓகே தோழி உங்கள நாங்க என்னைக்கிமே காண்டெக்ட் பண்ணுவோ